ட்ரிங்
தோழி நா பேசர் தெளிவா கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி
சேரிங்க தோழி இப்ப வந்து நா எதுக்கு அலைப்பிடுதல் விட்டேன்னா அப்டின் வந்து பாத்திங்கனா சமீபத்துல இப்ப நம்ப வந்து கடந்த ஒரு தொடர்புல வந்து பேசும்போது இந்த மாத்ரி உணவ பத்தி நம்ம வந்து பேசிட்ருந்தோ இப்ப வந் பாத்தீங்கனா அதுல வந்து இப்போ இப்ப நீங்க சொன்ன மாத்ரி நம்ப சில கடைகள வந்து நம்ம தாண்டி போகும்பொழுது நமக் வந்து அந்த ஸ்மெல்லே வந்து இழுக்கு அந்த மாத்ரி வந்து நானும் வந்து பாத்தது உண்டு இப்போ கூட சமீபத்துல இப்ப என்னோட கணவர் வீட்ல இருந்து எங்க அம்மா வீட்டுக் நா வரம் போது வந்து பாத்தீங்கனா எங் கணவர் வீட்டு கிட்ட ஒரு பிரபலமான ஒரு கேக் ஆ இங்க இருந்து செஞ்சு பேக்கரி இல்ல இங்க இருந்து செஞ்சு வந்து பேக்கரியில வந்து அனுப்புவாங்க ஒரு குடவுன் மாரி இருக்கு அங்க வந்து செஞ்சு பேக்கரிக்கு அனுப்புவாங்க அந்த குடவுன வந்து நம்ம தாண்டி வரம்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீட்டுக் கு சேத்தி அவ் அவ்ளோ தூரத்துல வந்து மணக்கு அந்த சக்கரையோட மணமே வந்து அப்டி வரு ஏனா அது வந்து பேக்கரி கேக்கு கேக்கு செய்வாங்க ப்ரெட்டு செய்வாங்க எல்லாமே வந் செய்வாங்க சோ அந்த மாரி அத் தாண்டி வரம்போது அந்த சர்க்கரையோட சர்க்கரையோட இது வந்து யாருமே இன்னு அங்க ருசிச்சது கெடையாது ஆனா அந்த ச நமக்கு மூக்குலயே வந்துட்டு அந்த சர்க்கரையோட இது வந் தெரியு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு அது வந்து நாங்க இப்போன்னு கெடையாது எப்பவுமே அந்த எடத்த வந்து குறிப்பா தாண்டம்போது அது அப்டிதா இருக்கு அத வந்து நம்ம பல்கா வாங்கறதா இருந்தாலு வாங்க்லா அந்த மாரி பண்ணிக்லா அந்த மாரி நீங்க ஏதாவது வந்துட்டு ஒரு அ ஏதாவது ஒரு ஹோட்டல் குறிப்பிட்டு இலா வந்துட்னே ஏதாவது இந்த மாரி பேக்கரி ஐட்டம் செஞ்சு குடுக்குற எடத்தல வந்து நீங்க தாண்டம் போது தோண்ட்னது உண்டா தோழி அப்டி
கண்டிப்பா அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க வீட்டுக்கிட்டயே வந்துட்டு நாங்க ஒரு ஒரு சின்ன பேக்கரி தா இருக்கு அது வந்துட்டு அந்த பக்கமா போனீங்கன்னாவே வந்துட்டு அந்த ஒரு கேக் வாசனை அதுக்கப்புறோ அந்த ப்ரெட் பண்ற வாசனை இருக்குங்குல்ல அது வந்துட்டு அப்டியே மணக்கூ அப்டின் சொல்லுவாங்ள அந்த பக்கோ க்ராஸ் பண்ணி போனாவே அவ்ளோ வாசனை வரு அது என்னவோ தெரியில அம் அது என்ன போட்டு பண்ணுவாங்க அது எல்லா வந் நமக்கு தெரியும் பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த வாசனைன்றது ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி எடுக்கறதுன் சொல்லுவாங்ல அந்த ஒரு வாசனை வந்துட்டு அவ்ளோ நல்லாருக்கும் அது வந்துட்டு ரொம்ப அப்டியே அத அந்த பக்கோ போனாலே செரி ஓகே ஒரு ப்ரெட் பேக்கெட் வாங்கிட் போலா வீட்டுக்கு அப்டின்ற மாரி நமக்கு தோணு அந்தளவுக்கு வந்துட்டு அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு பண்ணுவாங்க அதே மாரிதா ஒரு பிஸ்கெட்டூ செரி அந்த மாரி அந்த கடைகள்ல வந்துட்டு பண்ணி அத ஃப்ரெஷ்ஷா பட்டர் பிஸ்கெட்டுன் சொல்லுவாங்கல்லயா அத வந்துட்டு ஃரெஷ்ஷா பண்ணி வெப்பாங்க அந்த ஒரு வாசனையு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாத்ரிதா வந்துட்டு அ இந்த மாரி நீங்க சொன்னதுனால அந்த பேக்கரி ஐட்டம் சொன்னே மத்தபடி வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்ச வாசனை அப்டின் சொன்னா வந்துட்டு அந்த பிரியாணி வாசனை தா இப்ப ஒரு பிரியாணி கடைய தாண்டி போனாவே நமக்கு தெரியும் அது வன்ட்டு பெரிய ஹோட்டல் மாரில்லா கெடையாது ஒரு சின்ன பிரியாணி கடைல ஒரு பெரிய பாத்தரத்துல பிரியாணி வெச்சு நமக்கு பார்சல் பண்ணியோ ஏதோ ஒண்ணு பண்ணி குடுப்பாங்கல்லயா அத வந்துட்டு நம்ம ஒரு க்ராஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா அவ்ளோ வாசனை வரும் அந்த பிரியாணில ஏன்னா பெரிய நெறைய குவாண்டிட்டி அவுங்க போட்டு பண்றதுனால வந்து அது வந்து அவ்ளோ வாசனை வருமா என்னன் தெரியில நம்ம வீட்ல பண்ணா கூட நம்ம ஒரு சின்னதா ஒரு ஒரு கப்பு இல்ல ரெண்டு கப்பு அரிசி மட்டு போட்டு அந்த பிரியாணி பண்ணுவோ அந்த வாசனை வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கடைல பண்ற அளவுக்கு வராது பட் இருந்தாலுமே இப்போ ஒரு கடைல வந்துட்டு நம்ம அவுங்க பெரிய அ பாத்தரத்துல வந்துட்டு அண்டா சட்டில வந்து பண்ணும் போது நெறைய விஷ்யங்கள் போட்டு பண்ணும்போது அந்த வாச னையே வந்துட்டு ரொம்ப மணக்கும் அப்டின் சொல்ட்டு சொல்லா அந்த வந்து ஈர்க்கறதுன் சொல்வாங்களே வாசனை வந்துட்டு நம்ள ஈர்க்கும் அத வந்து வாங்கி சாப்பட்லாம் அத வந்துட்டு ரொம்ப அப்டே அம் ரொம்ப ஒரு மாரி ஆ சாப்ட்டே ஆகணுன்னுல்ல நம்ள வந்துட்டு தூண்ட்ற மாதிரி இருக் கு அந்த வாசனைலா சோ அந்த மாரி பிரியாணி தா எனக்கு இருக்கற்துலே ரொம்ப ஒரு நல்லாருக்கு அப்டின் சொல்ட்டு சொல்லலா தோழி
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அதுலயு வந்து பாத்தீங்கனா இங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரிதா பிரியாணி வந்து நம்ம எப்பிடிதா வந்து வீட்ல நம்ப செஞ்சாலு நம்பளு வந்து அவுங்க செய்றவங்ககிட்டயே வந்து எப்டி செய்யறது அப்டினு சொல்லி அவுங்க போட்ட ஒரு பொருள் கூட நம்ப இது பண்ணாம இல்லனா கூட வெளில போய் வாங்கிட்டு வந்து நம்ப வந்து பொருளெல்லா போட்டு பண்ணுவோ இருந்தாலும் நம்ப சாப் ட்ட சுவை வந்து வராதில்லைங்ளா தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மதா நானு வந்துட்டு நெறையவே வந்து சேரி ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாப்போ இந்த மாரி கடைல வன்ற பண்ற மாதிரி ஆ என்ன ஆ அ பாய் வீட்டு பிரியாணி அந்த மார்ல்லா சொல்வாங்கில்லயா செரி ஓகே நம்ப்ளு அந்த மாரி ட்ரை பண்ணி பாப்போன்லா நெறைய பண்ணிருக் கே அந்த மாரி டெ ம் அந்த ரெசிப்பியே வந்துட்டு நமக்கு இந்த டி வி ல இந்த சமூக வலை தளங்ளெல்லா நெறைய வந்துட்டு நமக்கு வீடியோவே போட்ருப்பாங்க சேரி நமக்கு அதே மாதிரி வாசனை வர மாதிரி அதே மாதிரி டேஸ்ட் வர மாரி நம்ம ட்ரை பண்ணி பாப்போமே அப்டின் சொல்ட்டு நெறைய நா பண்ணிருக்கே பட் இருந்தாலுமே நமக் அந்த கடைல வாங்ற ஒரு ஸ்மெல்லோ அந்த டேஸ்ட்டோ வந்துட்டு அதே மாரி வரது கெடையாது அது ஏ அது ஏன்னா வந்துட்டு நம்ம அவுங்க சொல்ற மாதிரிதா பெரிய பாத்தரத் துல நெறைய ஒரு நெறைய க்வாண்டிட்டி சேத்து பண்ணம் போது அந்த ஒரு டேஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சோ டிஃப்ரண்ட்டா தா இருக்கு இந்த வாசனையும் வந்து ஆ கொஞ்சோ நல்லா டிஃப்ரெண்ட்டாவே தா வரு ஆனா வந்துட்டு வீட்லா பண்ணம்போது அந்த ஒரு இது வராது அப்படின் தா நெனைக்கிறே நம்ம என்னதா அதே மாதிரி நம்ம வந்து பண்ணாலு வந்துட்டு நம்ம ரொம்ப கம்மியாதா பண்ண போறோ ரொம்ப ஜாஸ்தியா பண்ணா தா அந்த மாதிரி வரு அப்படின் நெனைக்கிறே இருந்தாலுமே நம்ம பண்ற ஒரு வீட்ல பண்ற ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கண்டிப் பா புடிக்கு அப்டின் தா நெனைக்கிறே அவரு கடைலா வாங்கறத்துக்கு வீட்ல பண்றத்துக்கு நெறைய வித்தியாசங்கள்ருக்கில்லயா அவுங்க வந்துட்டு அந்த டேஸ்ட்டிங் இது அந்த மாரி விஷ்யங்கள் எல்லா நெறைய வந்துட்டு லா இதுவே நம்ம வந்துட்டு நம் பாத்து பாத்து வந்து நம்ம கையால கட் பண்ணி ஒரு சே ஒரு சிக்கனே வாங்னா கூட அத நம்ம நல்லா கைல கட் பண்ணி ஒரு அ நாட்டுக்கோழியோ அந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணுவோ இல்லயா மஞ்சத்தூளு அது இதுன் போட்டு பட் நம்ம கடைலன்னா அவங்க எப் க்ளீன் பண்றாங்க என்ன ஏதுன் நமக்கு தெரியாது அந்த மாரி இருக்கும்போது நம்ம வீட்ல வந்துட்டு ஒரு கம்மியா பண்ணி சாப்ட்டாலும் வாசனை கம்மியா இருந்தாலும் அந்த ஒரு நம்ம நெனச்ச கடைளிலே பண்ற மாதிரி ஒரு வாசனை வர்லனாலும் வீட்ல பண்ணி பா சாப்பட்றது அது தனி சுவைதா அப்படின் தா நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரியாணி உணவே எடுத்துப்போ இப்போ க ஒரு ஓ ஒரு கடைல வந்து நம்ப ஆரம்பத்துல வந்து வாங்கி சாப் கும் முதல் தடவை முதல் தடவை அந்த மாரி வாங்கி சாப்படம்போது வந்து பாத்தீங்ன்னா அது தனி சுவைல இருக்கு திருப்பி அந்த கடைல நம்ப ஒரு நாலஜ்சு நாள் கழிச்சோ இல்ல ஒரு வாரோ ரெண்டு வாரோ கழிச்சு போய் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அது வேற சுவையில இருக்கு அந்த மாரி நீங்க வந்து என்னைக்காது ஃபீல் பண்ணது உண்டா தோழி
கண்டிப்பா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில கடைகள்ல தா அந்த மாதிரி இருந்திருக்கு அ நாங்க எப்பயுமே வந்துட்டு எப்டு இப்னா வந்துட்டு எங்க வீட்டு கிட்ட இருக்கற ஒரு நாலஞ்சு ஹோ ட்டல் வந்துட்டு நாங்க பாத்து வச்சிருப்போ இங்க போய் சாப்பிட்லா அப்டின்னு சொல்லிட்டு நாங்க ஏனா ஒரே எட ஒரே அ ரொம்ப ஒரு வருஷமா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா ஒரே ஏரியால இருக்கறதுனால வந்துட்டு இருக்கறத ஒரு நாலஞ்சு பெரிய பெரிய கடைகள் தா அது எல்லாமே வந்துட்டு அ போய் சாப்ட்டு ஒரு தடவ சாப்ட்டு பாப்போ இதே நல்லா இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த கடைக்கு திருப்பியு போவலாம் அப்படின்னு யோசிப்போ இதே ஒரு தடவ போயிட்டு வந்து செரி ஓகே அந்த அளவுக்கு சரியா இல்ல அப்படின்னா வந்துட்டு அந்த கடைக்கு போகறதே வந்துட்டு நிறுத்திடுவோ சேரி அடுத்த கடைக்கு போவோ அப்படின்ற மாரி நாங்க யோசிப்போ அந்த மாரி பாத்தீங்கன்னா னா சில கடைகள எப்படின்னா வந் துட்டு ஆ அந்த சீரக சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க அத வச்சுதா வந்துட்டு பிரியாணின்ற ஒரு விஷயமே பண்ணுவாங்க ஆனா வந்துட்டு வேற ஒரு சில கடைகள்லா பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசிய வச்சு நீள நீளமா நல்லா பெருசு பெருசா வந்து பண்ணி அந்த பிரியாணி பண்ணுவாங்க அந்த ஒரு விஷய த்துலே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரன்ஸ் இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆ எந்த ஒரு மசாலாவுமே கண்ணுக்கு தெரியாது இப்போ ஒரு புதினாவோ கொத்தமல்லியோ எதுவுமே நமக்கு கண்ணுக்கே தெரியாது வெறு அந்த அரிசி மட்டுந்தா இருக்கு ஆனா ஃபிளேவர் வந்து ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப டேஸ்ட்டு அதிகமா இருக்கு அத அந்த அந்த மாரி சீரக சம்பார போட்டாலே வந்துட்டு அவ்ளோ நல்லா மன க்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாரி விஷயங்கள் அந்த மாரி ஒரு கடையில வந்துட்டு நல்லா இருக்கும் இதே வேற கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாவும் கண்ணுக்கு தெரியும் அது இல்லாம வந்துட்டு அந்த அரிசியும் வந்துட்டு ப்ர பாஸ்மதி அரிசியாவும் இருக்கும் அத வந்துட்டு பாக்கறதுக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு அந்த மாரி ஒரு பிரியாணின்னு எடுத்துக்ட்டாவே உங்களுக்கு நறைய கடைகள்லா வெரைட்டியா டிஃப்ரென்ட் டிஃப்ரென்ட்டா இருக் கு அப்டின்னு சொல்ல வர உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு எந்த மாரி டேஸ்ட்டு புடிக்குது அப்டின்றதா ஏனா ஒரு ஊருக்கு ஊரு மாறு இல்லயா நம் ம நம்ம ஊர்ல வந்துட்டு நம்ம ஒரு மாரி சாப்ட்டுருப்போ அந்த கடைக்கு போனா வந்துட்டு அந்த ஒரு டேஸ்ட்டு வந்துட்டு வேற மாதிரி குடுப்பாங்க இதே வந்துட்டு இதே பிரியாணிய வந்துட்டு வெள்ளை கலர்ல பண்ணி குடுக்குற ஒரு அ ஒரு ஊருக்கு போன நானு இந்த இப்போ ரீசென்ட்டா ஒரு ப போன மாதம் வந்துட்டு நாங்க ஒரு இதுக்காக போயிட்டு வந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரியாணி சரி ஓகே நம்ம யூஷ்வலா வெளிய போனாவே ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்ட்டு நமக்கு நல்ல சாப்ட்ட ஒரு நிம்மதி கடைக் குபேரன் சொல்ட்டு பிரியாணி ஆட்டொன் அங்க போய் பாத்தீங்கன்னா வந்துட்டு வெறு சாதம் நம்ம வந்துட்டு வெரு ஒரு பொன்னி அரிசி அந்த மாரி அரிசி எல்லா நம்ம சமைப்போ இல்லயா அந்த மாரி வெரு சாதத் லதா பண்ணி இருக்காங்க அந்த பிரியாணி அது வந்துட்டு அதுவு வந்து வெள்ளை கலர்ல இருந்துச்சு அதுல ஒண்ணுமே இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இத தொட்டுக்கற்த்துக்கு வந்துட்டு ஒரு ஊர்கா வச்சாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னடா இது ஒரு பிரியாணிக்கு ஊருகா தொட்டுக்க வைக்கிறாங்க அதில்லாமா வந்துட்டு அந்த சாதம் வந்து வெள்ளையா இருக்கு சும்மா வந்துட்டு அங்கங்க கொஞ்சோண்டு ஒரு வெங்காயோ ரெண்டு வெங்காயோ அதுக்கப்றோ ஒரு புதினா கொத்தமல்லின்ற மாரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருச்சு ஐயோ இந்த பிரியாணி நம்ம ஆர்டர் பண்றதுக்கு நம்ம வேற ஏதாவது சாதம் இல்ல கிரேவி ஒரு சப்பாத்தி குருமா அந்த மாரி சாப்ட்டு இருந்திருக்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதுதா நா நெனைச்சுக்கிட்டேமா ஒரு ஊருக்கு ஊரு வந்துட்டு இவ்ளோ ஒரு பிரியாணின்ற ஒரு விஷயத்தையே வந்துட்டு எவ்ளோ டிஃப்ரெண்டா வந்துட்டு சமைக்கிறாங்க அப்டின்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாரிதா நானு வந்துட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கீ ரைஸ்ட்டு ஒரு உணவு ஒரு உணவு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நா வீட்ல செஞ்சு பாத்துட்டு உண்டு அதுக்கப்புற என்னோட கணவர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு அத வந்து கடைல நா சாப்பிடு போது வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து நாங்க ஒரு ஒரு பக்கத்து மாநிலத்துல ஒரு ஊருக்கு வந்து நாங்க வந்து ஒரு போன மாச வந்து போனோ ஒரு ட்ரிப்பு மாரி அப்ப அங்க போகும்போது அந்த நேரத்துல வந்து உணவு இல்ல அப்ப வந்து இந்த மாரி உணவு தா இருக்கு கீரை அதான் இருக்கு அப்டின்னாங்க செரி அதுவு வந்து சிக்கன் கிரேவியு கொண்டு வந்திருங்கன்னு எனக்கு கனவரு சொன்னாரு என்னடா இது அப்டின்னு சொல்லிட்டு அப்போ அதுலயு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தொட்டுக்கரைக்கு வந்து ஊருக்காக தா கொடுத்திருந்தாங்க அப்றோ எனக்கு என்னடான்ன ஒண்ணுமே புரில கீரேஷ் வந்து வெள்ளைய வெள்ள சாத மாரி இருந்தது அ சும்மா எண்ண ஊற்றி கொண்டு வந்த மாரி இருந்தது ஆனா எடுத்து வந்து சாப்டும்போது அதோ சுவை வந்து சொல்ல முடியாது தோழியா அழாதே சுவையா இருந்தது ஒரு நல்ல அனுபவமாவே இருந்தது தோழி அது
கே ம் ஓகே தோழி நேரமு முடிஞ்சுச்சு இன்னொரு வாய்ப்பு கி கெடைச்சா கண்டிப்பா பேசலாம் தோழி ரொம்ப நன்றி
நன்றி நன்றி